ஆக்குதா
அ கேக்குது
என்னாப் பண்ணிட்டுருக்கீங்க
இப்பதா சாப்பிட்டுட்டு உக்காந்திருக்கே நீங்க
சாப்பிட்டீங்களா இப்பதா
ஆமா மத்தியானோ சாப்பாடு இப்பதா சாப்பிட்டே இப்பதா சாப்டே மத்தியானோ சாப்படல
ஓகே ஓகே தூக்கமா
அந்த மாரிதா
சேர் சே
நீங்க
ம் இனிமேல் தா டீ குடிக்க போறே
ஓ நா குடிச்சுட்டே ம் சாப்டு ஓ டீ காஃபி குடிச்சாச்சு பஜ்ஜி சாப்டே வெங்காய பஜ்ஜி சாப்டே
அஞ்சர ஓ கிளைமேட்டுக்கேத்த மாதிரி
ஆமா
ஆ சே அப்புறம் வெள்ல எங்கயு போனீங்களா கால்ல இருந்து
எங்கியுமே போல வீட்லயே உக்காந்து தனியா உக்காந்திருக்கே
என்னாப் பண்றதுனே தெர்ல வீட்டு்ல சும்மாதா இருக்கு ஆனாலு சும்மா வேல கூட பாக்க முடிய மாட் டிங்குது
அதா காலையில எங்க அம்மா வந்துட்டு பீரோ கிளீன் பண்ண சொன்னாங்க வீட்ல சும்மாதான இருக் கனு சோம்பேறிதனமா இருந்து கிளீனு பண்ணல ஒண்ணும் பண்ணல
நம்மள பண்ணன்னு சொன்னா கூட நாம பண்ணிருவோ வீட்ல சும்மாதானே இருக்க பண்ணுன்னு சொ ன்னாதா நமளுக்கு வந்து பண்ண வராது
பா அவுங்க பண்ணுன்னு சொல்லவே கூடாது எனக்கா தோணி நானா செய்யணு நானா பீரோவ பாத்து கலைஞ்சிருக்கு அப்டின்னு கன்ஃபார்ம் பண்ணி
பாத்தேன்னா நா நெறைய பாப்பே யாராது என்ட அதட்ற மாரி சொன்னா கடுப்பாயிரு
அது எல்லாருக்கு இருக்கறது தா போல
ம் ஆமா
நானா யோசிச்சு செய்யலா அப்டின்னு தோணுச்சுன்னா அந்த அன்னைக்கி செஞ்சு முடிச்சு டுவ ஆனா நா எனக்கு தோணனு
ம் நம்மளுக்கு எங்க சும்மா இன்னுமா இந்த பேசற கூட முடிய மாட்டேங்கிது
அதுதா யார்டயு பேசவும் முடிய மாட்டேங்கிது எ ஃப்ரெண்டு இன்னைக்கி காலேஜ் பஸ்ட் டே அவுளுக்கு
ம் ஆமா இங்க எங்க காலேஜுல ப்ரெஷர்ஸ்க்கல்லா ஓபன் பண்ட்டாங்க
ஆ இன்னைக்கு ஃபஸ்ட் டே போய்ட்டு வந்தா போய்ட்டு என க்கு கால் பண்ணி எனக்கு பயமா இருக்கு அப்டின்லா சொல்லிட்டு இருந்தா
ஆ அவ்ளோல ஒன்னு நடக்காது
ஃபர்ஸ்ட் டே தானே சோ நர்வசா இருக்கு அங்க க்ளாஸ்ல ஒக்காந்து எனக்கு கால் பண்ணி எனக் கொஞ்சோ மோட்டிவேஷன் குடு அப்டின்னு சொல் ட்டு என்ட பேசிட்டு இருந்தா அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீயேட் பண்ணி அவுங்ககிட்ட பேசாம என்கிட்ட ஃபோன் பேசிட் இருந்தா
அது கொஞ்ச நாள் ஆகு எப்டி ஃபர்ஸ்ட் டே வா இது பண்ண முடியு
நா திட்றே ஃபோன்ன வச்சுட்டு யாரிட்டயாச்சு பேச ட்ரை பண்ணுன்னா அதெல்லா முடியாது நீயே என்ட பேசு நீயே என்ட பேசுன் எவ்ளோ நாளைக்கி என்ட ஃபோன்லியே பேசி சமாளிப்பா
ஆமா கரெக்டு தா என்னாலு உங்ககிட்ட அவளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு போல அதுனால
அது நயன்த்துலேருந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸு அவளுக்கு யாரு பெருசா செஞ்சு இதுக்கு முன்னாடி அவ்ளு கிரீயேட் பண்ணது இல்லயா
ஆ
இல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு பெருசா ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் கெடைக்கல அவ்ளுக்கு கெடைக்கல எங்களுக்கு கரெக்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அப்டின்னு இருந் துனா அது இந்த நைன்த்ல இருந்து தா ஃபோர் இயர்ஸ் ஸ ஒன்னா இருந்துட்டு சடனா மாத்துபோது அவ்னால அதுக்கு அடாப்ட் ஆக முடிய்ல
ஆமா
ஃபுட்பால்லா பாப்பீங்களா ஃபுட்பால் பாப்பீங்களா
ஃபுட்பால் ஆஹா நீங்க அது இது சொல்றீங்களா எஃப் ஐ எஃப் ஏ சொல்றீங்கல்ல ஆ எ தம்பி பாப்பா நம்பளுக்கல்லா இந்த ஸ்போர்ட்ஸ்லல்லா அது யாரா சொல்லி குடுத்தா இன்ட்ரெஸ்ட்டா பாப்பே எனக்கு தெ ரியவு தெரியாது
ஆ எனக்கு புரியாது
ம் காலையிலே ஏ தம்பி ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அத ஆன் பண்ணிட்டு வீட்ல சத்தமா வச்சு பாத்துட்டு இருந்தா
ஆ எல்லா வீட்லயு இப்டிதா இருக்கு போல எழுப்பி விட்டுட்டா என்னா காலங் காத்
ஆமா என்னோட நார்மலான வேக்கப் டைமே லெவன் டென் தேர்ட்டி தா இன்னைக்கு அதிஷ் சியமா ஈட்டுக்கல்லா ஏஞ்ச்சுட்டே எட்டு அதா இன்னைக்கி ஏனே தெர்ல இன்னைக்கு அவ டி வி போட்டதுனால என்னன்னு தெர்ல எட்டு மணிக்கெஞ்சு வெள்ல வர மணி எட்டு தா என்ன எட்டுதா இருக்கு தப்பாச்சு திரும்பிப்படுத்து தூங்கிட்டே
இல்ல எனக்கு சவுண்டு கேட்டா ஏறு முழிப் வந்துரு ஆ எந்திருச்சுப் போயி கத்துனே எதுக்குடா காலங்காத்தால டி வி போட்டிருக்கே அவ கண்டுக்கவே மாட்டா
ம் ஆனா நாலா வந்து லாக்டவுன் டைம்லலா எ தம்பி நல்லா கொரட்ட வுட்டு மத்தியான வரைக்கு தூங்குவா எனக்கு வந்து அது என்ன ஹேபிடன்னு தெர்ல காலையில ஏழு மணிக்குள் எனக்கு தூக்கமே வராது காலையில நல்ல பிள்ளையா ஆறு மணிக்கு ஏ மணிக்கெல்லா எஞ்ச்சுருவ இப்ப என்னான்னா பன்னெண்டு மணி ஆனாலு எந்திரிக்க முட்ல
அது வாழ்க்கை வெறுச்சிச்ச தூக்க வந்துரு
இல்ல ஒரு வேலையு நா பாக்குறது இல்லையே வேலையே பாக்காம டயர்ட் ஆகுது எனக்கு அது நைட்லா டயர்ட் ஆவாது நா தூங்குறதே ஒன் டைம் நேத்துனா ஆ நா ரொம்ப நார்மலா இருந்த மாரி இருந்துச்சு நேத்து மணிய பாக்கற ரெண்டு நல்லா கொட்டக்கொட்ட முழிச்சுட்டு படுத்துருக்க
எல்லாரு வீட்லயும் இப்படிதான் நா வந்துட்டு லேட்டா தூங்கி லேட்டா எந்திருச்சு பழகிட்டேன் இப்ப ரீசன்ட்டா
ஆமா
என்ன எட்டு மணிக்கே எலுப்பியுட்ட தூக்கே ஒழுங்கா வரல அதா மதியானம் படுத்து தூங்கிட்டடேன்
ஆ
சாப்படவே இல்ல அப்ப அப்பா கூடதா எப்பவும் சாப்டுவோம் சாப்டல அப்பறோம் எந்திரிச்சா மணி ஆறு அப்புறம் எங்க அம்மா சாப்பாடு போட்டாங்க
ஆ
சாப்டுட்டு காஃபி பஜ்ஜில்லாம் சாப்டிட்டு வந்தேன் எனக்கு இந்த வருஷம் பிஃபால என்ன இன்ட்ரெஸ்டனா கடைசி பைனல்ஸ்ல வந்துட் இந்த டாப் சிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெர்பார்ம் பண்ணுவாங்களாமா ஹாப் டைம் கோசம் பண்ணுவாங்க எனக்கு அதுக்கு மட்டும் தான் பைனல்ஸ் மட்டும் பாத்துக்கறேன் அப்படின்னு என் தம்பிட்ட சொல்லியிருக்கேன் ஷக்கீரா மா அரோவனா அப்பறோம் டி ட்டி எஸ் லாம் ஒன்னா வந்துட்டு
அங்க என்ன பண்ணுவாங்க போ சா சாங் பெர்ஃபார்ம் பண்ணவா
சாங் பெர்ஃபார்ம் அதுக்கு வேண்டிதான் அக்கா வாழ் கையே போனாலும் பரவால்ல அந்த பகம் எனக்கு பீ டி எஸ் ரொம்ப பிடிக்கும்
அது சரி நீ பீடி எஸ் ஸா சமா ம் இந்த மாதிரி எங்கேங்லயும் ஒரு பொண்ணு இருக்கு அதுக்காக டியூ டியூட்டர் எல்லாம் போய் அந்த லேங்குவேஜ கத்துக்கிட்டு அப்பா அவ பண்ற நீ
கத்துக்கனும் இதல்ல நமக்கு வந்துட்டு
அப்டி என்ன அதல இருக்குன்னு எனக்கு தெரில அவ்வளே இன்ட்ரெஸ்ட கத்துக்குற அளவுக்கு பைவ் இயர்ஸ்சாவே அது எப்ப டு டவுசண்ட் செவனாடீன்ல இருந்து இருக்கா
இல்ல டு டவுதெளசண்ட் என்ன
லாக்டவுன் தான் ட்ரெண்ட் ஆச்சின்னு நெனைக்குறேன்
டூ டவுசெண்ட் தேட்டீண்ல இருந்து
ஒ தேர்டீன்ல இருந்து இருக்கா
ஆ லாக்டவுன் வந்து ட்ரெண்ட ஆச்சு
ஆமா எல்லா பைத்திய புடிச்சப்ப சரி
லவன்தா செவதன்த் படிக்கும்போது இருந்து எனக்கு புடிக்கும் லாக்டவுன்ல இருந்து
ஒக்கே ஒக்கே ம் அப்ப நீ வெச்சிருக்கதல்ல கொரியன் சம்மந்தப்பட்டதானே இருக்கும் கொரியன்
அ அ பாப்பேன் அதுவும் பாப்பேன் ல்லா என்னோட ஆல்பம் ஓபன் பண்ணி பாத்தா அந்த போட்டோஸ் இருக்கும் ய போட்டோஸ் கூட ஃபஸ்டாருக்காது
இந்த வால்பேப்பர்ல
ஆ வால்பேப்பர் கீ பேட்ல வால்பேப்பர்ல பாஸ்வேர்டு
பாஸ்வேடாங் ரொம்ப
பாஸ்வேடு தான் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி உங்களுக்கு
எனக்கு அப்படில்லா இல்ல வீட்ல சேந்துதா பாப்ப சும்மா அவ்ளதா
இல்ல இந்த மாதிரி பிடிக்கும் வேற எதுமே இல்லயா
இப்ப இது இந்த மாதிரி ஆக்டர்ஸ்ல சொல்றீங்களல்ல எந்த மாதிரி கேக்குறீங்க டெஸ்ல வந்து ஹிப்ஹாப் தமிழி ரொம்ப புடிக்கும்
ஆ
ப்ரா ஆல் டைம் எல்லாருக்குமே இல்ல இல்ல இல்ல நா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹிப் ஆப் தமிழா எப்டி புடிக்கனா மீசை முறுக்கு இருக்கு படத்துல அது ஏ புடிக்குன்னு எனக்கு தெர்ல ஆனா புடிக்கு லூசு மாறி பாத்துட்டுருப்பேன் எங்க அம்மா வந்து வம்பிழுப்பாங்க அவ மூஞ்சில என்ன இருக்குன்னு நீ பாக்குறன்னு தெரியல அப்டின்னும் அப்புறோ வந்து ஆமா அது எப்ப டூ தௌசண்ட் செவன்டீன்ல ம்யூசியம் வந்து ரிலீஸ் ஆச்சி ச ச ச சவந்து படிச்சிட்டுருந்தேன் அப்ப அப்போ உக்காந்து பாத்தேன் அப்புறோ வந்து கொஞ்ச நாளைக்கி அப்புறோம் த்ருவிக்ரம்
ஐயோ அது சூப்பர இருக்கும்
அவங் புடிக்கும் ஆ ஆனா இப்ப வரைக்குமே ஃபேவரைட் தாப்புறம் எல்லாத்தோட ஃபேவரட் விஜய் ஆ இப்ப ரீசன் டா இந்த மஸ்தேத்தி பிளே பாய்ல உள்ள ஜெயின்
ஆ ஆ ஆமா நல்லா இருப்பான் அப்புறம் இந்த ஆப் கேம்பஸ்
இல்ல இன்னும் பாக்கவே இல்ல அத நா வந்து ப்ரைம் மீடியோ ரீசார்ஜ் பண்ணா பாக்கவே இல்ல
மட்ஸ் வாட்ச் கண்டிப்பா வருவ
அன் அவ்ளோ கண்டிப்பா பாக்குற நாளைக்கே பாக்குற
நா பாத்து சஜெஸ்ட் பண்ணணுனா நாதா சஜெஸ்ட் பண்ணுவே
ஓகே ஓகே
ஆள் செம்ம கியூட்டாருக்கும்
நா அது சேரி எல்லாம் ஒரே மார்தான் இருப்போம் அப்ப
அ அப்டியு சொல்லலா பட் கான்செப்ட் வைஸ் டிஃப்ரெண்டா இருக்கு
ஆமா இல்ல நம்ம எல்லா ஒரே மார்தாருக்கோங்கிற
ஆஹ அது உண்மதா அப்புறம்
அப்புறம் நா ரங்க தம்பியா தம்பி தா என்ன பண்றாங்க
தம்பி எல்லா டியூஷன் போயிட்டான் நா மட்டு தா வீட்ல இருக் கே இங்க அதனால தா வீடு ரொம்ப சைலண்டாவு இருக்கு
ஆமா எல்லா படிக்க போயிட்டாங்க
ஆமா நம்ம வெட்டியா கழிச்சிட்ருக்குறோ கொஞ்ச நாளைக்கி அப்டிதா ஃப்ரீயாதா இருப்போ
அதுக்கப்புற நெனைச்சாலு நீங்க இருக்க முடியாது அப்டி
சாலு இருக்க முடியாது லீவும்
உம் ஆமா வெளில போறேன்னா இப்பயே போய்கிட்டே எல்லா இப்பயே வாங்கிக்கணு
அ
உம் அப்றோ
சேரி ஒரு நிம்ஷோ எனக்கு ஒரு கால் வருது
அ ஓகே